ஹலோ ஹலோ ஆ என்னப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் உங்களுக்குதான் வந்து கால் பண்ணட்டு நினைச்சக்கிட்டே இருந்தேன் இப்ப வந்து என் பசங்கனால இப்ப சீக்கிரமே கால் பண்ற மாதிரி ஆயிடுச்சு
ம் என்வ
இல்ல இந்த பசங்க வந்து வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதான் உங்களிட்ட கேட்போம் எங்கேயாவது கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியா எங்கேயாவது வெளியில போ போலாம் அப்படட்டு இருக்கோ
பக்கத்துலயா தூரத்துல மாதிரியா இப்படி ஏதுங்கிறியா
ஒரு ஒரு மூணு நாலு நாள் ஸ்டே பண்ணிட்டு இருக்குற மாதிரியே பாருங்க ஆனா நமக்கும் பட்ஜெட்டு உள்ள வேற மாதிரி இருக்கணும்............. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்போளா.. பியலர்லா வேணா அந்த மாரி ஏதாவது ஒரு
அப்ப நாங்க நாங்க போனோ மூணு நாலூ டூரு இது கொடைக்கானலு மூணாறு தேக்கடி உம்
பேஃமிலியா போனீங்க
ஃபேமிலியா போனோம் அது கரெக்டா மூணு நாள் கரெக்ட் இருந்துச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரு ல போய் தங்குற மாதிரி கொடைக்கானல் ஹ அது அப்படி அப்படி நீங்க போகலா. எல்லாம் நாங்க வண்டி புடிச்சிகிட்டு ஃபேமிலியோட போனோ இது பஸ் எதுக்கு போயிட்டோ தேக்கடி தேக்கடி போயி. விட்டு அப்ரோ கொடைக்கானல் போனோ அங்க ஒரு நாலூ தங்கநோ இங்க ஒரு நாள் த எல்லாமே பிள்ளையோல நல்ல என்ஜாயாதான் இருந்துச்சு அப்படியே மூணாறு உம் அதனால உங்களுக்கு இந்த மூணும் பெஸ்ட்டா இருக்கோ ஆனா நீங்க போறதாயிருந்தா எப்டி பா பஸ்சா இல்ல அங்க போயி இங்கந்தே கார்ல காரு மாதிரியா இல்ல பஸ்ல போய் அங்க போய் காரு எடுத்துக்கிற மாதிரியா
இல்ல எது பெஸ்ட்டா இருகோ சொல்லுங்க நீங்கள
நாங்க போனதுு இங்கந்தே கார்ல போயிட்டோ உங்களுக்கு பெஸ்டுனாக்கா இங்கந்து பஸ்ல போயிட்டு அங்கேயே காரு அரேஞ்சு பண்ணி தந்துருவாங்க அதுக்கெல்லா ஆள் இருக்கு ம் ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்க போய் இறங்கனாக்கா அங்கேயே அரேஞ்சு பண்ணி தர்றது கூட ஆளு வந்து சுத்தி காமிக்கறதுக்கு வர்றது இது இது என்ன எடம் அதுக்குரிய வரலாறு என்ன ஏதுன்னு
ம்
கைடுன்னு மாதிரி உம் ஒவ்வொரு எடத்துக்கு ஆள் வருவாங்க
அவுங்களுக்கு பேமெண்ட்லா எப்டி
கணு நம்ம தா குடுக்கணு
ஓ இல்ல இப்ப அவுங்களே வந் இப்ப நம்ம ஒரு இதுல போய் தங்குறோனாக்கா அவுங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்ளா இல்ல நம்மளதா கைடு புடிக்கணுமா
இல்ல கைடு வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க ஆனா அதுக்குரிய காசு வந்து நம்ம தான் குடு குடுக்கணும் அவங்க வந்து சேத்தெலா வாங்க மாட்டாங்க ஆம் ஹ அவங்க வந்து ரூமுக்கு மட்டும்தா அவங்க எதுபாங்க டேரக்ட்டா நம்ம ரூம்லே உல்லணு ஹ புதுஸ் தெரியாது ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி காமிக்கணும் கைடு வேணும்னாக்கா அவங்களே அரேஞ்ச்பண்ணி பண்ணி தருவாங்க
செரி செரி
இதுண்டாக்க அவரே ஃபுல் டீடைலா இது இப்டி இது இப்டின்னா அடுத்தடுத்த இடம் நம்மளா போணாக்க ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு இடத்த பாத்துட்டு அப்டிய விட்டுட்டு வந்துருவோம்
ஆமா ஆமா ம் ம் ம்
செரி செரி சேரிண்
எந்த எந்த ஒரு ஊருக்கு கிளம்பலன்னு ஆ ஐடியா
அதான் பா எனக்கு எதுன்னு தெரல உங்களட்ட கேட்டாக்கா நீங்கதான் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்கல்ல செரி அத வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணலாம் எந்த ஊருனு பிளான் பண்ணலாம் அப்டின்ட்டுதான் உங்களுக்கு கால் பண்ணு
ம் ம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு சில பேர் ஊட்டி நல்லா இருக்குன்னு போறாங்க நான் வந்து ஊட்டி ஒரு வாட்டி தான் போய்ருக்கேன் கொடைக்கானல் கூட எனக்கு ஃபுல்லாக தெரியும் ஊட்டி அவ்வளோதுக்கு தெரியாதனால எனக்கு ரெண்டுல எது பெஸ்ட்னா எனக்கு கொடைக்கானல் தான் பெஸ்ட் ஸ்டாப்புல தெரியுது ஊட்டியவிட ஊட்டில வந்து பிரண்டொட பிரண்டொ ட ரிலேஷன் லாம் இருக்காங்க பிஃரெண்டு அப்பா அவ கூட கூட ஊட்டிக்கே போனும் அது கூட எனக்கு அவ்வளதுக்கு பிடிக்கல ஆனா கொடைக்கானலு நல்லா இருக்கு சில பேருக்கு அது பிடிக்குது இது பிடிக்கல என் ஃப்ரெண்டு வழே சொல்றானுவோ எனக்கு கொடைக்கானல் பிடிக்கல ஊட்டி தான் பிடிச்சிருக்குன்னு ஆனா எனக்கு ஊட்டிய விட கொடைக்கானல் தான் புடிச்சிருக்கு ஆ ம் அதட்ட இதுக்கு போவும்போது மூணாறு போம்பது இதுல கூட்டிட்டு போறாங்க போட்ல அதுவும் நல்லா இருக்கு கொஞ்சம் தூரம் வரயும்
ம்
கிட்ட போயி அப்டியே கூட்டிட்டு வந்து இருக்கறதுக்கு நல்லா போ போற வழியில காட்டு காட்லயே போகுது அ அதுவு அதுவு பாக் இருக்கது நல்லா இருந்துச்சு
அது என்ன எலாலோரும் இப்போ நம்ம ஃபேமிலி மட்டும் போலாமா இல்ல வந்து இத்தனை பேர் ஓ செரி செரி ம் அதுக்கு க்கென்ன புக் புக் புக் பண்ணி போணுமா இல்ல வந்து இத்தனை பேர் நின்னாலே வாங்க
அது வரிசையிலதா போய் டிக்கெட் எடுக்கிறது அது ரெண்டு மூணு போட் போ வச்சிருக்கறனால ஒரு வச்சு இருக்கிறதுனால ஒரு போட்டுக்கு நாற்பது பேருனு அப்டி உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருவாங்க ம்
இல்ல ஏன் ஃப்ரெண்டு சொன்னாங்க கேரளா சைடு போனேன்ட்டு
ஆஹ் அதா கே கேரளா சைடுனாலே இதுதான் தேக்கடி மூணாறு இ ரெண்டுமே கேரளா சைடுதான வரு
ஆஹ் அவுங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில புக் பண்ணனு காலையில நீங்க புக் பண்ணா மத்தியானோ போலா அப்டின்னாங்க
இல்ல நாங்க நாங்க போகும்போது காலையிலயே போயிட்டோம் போயிட்டு டிக்கெட் எடுத் கவுண்டர்லயே டிக்கெட் எடுத்த உடனே ஆனா கூட்டம் அதிகமாதா இருக்கு
உம்
இருக்கறனால தெரியல ஆனா போயிட்டு வரதுக்கு ஒன்ர மணிநேர ஆயிருது போறதுக்கு முக்காமணி நேரம் வர்றதுக்கு முக்
உஹம் உ அதுக்கு அதான் அதுக்குதான் கேட்டேன் அவங்க எப்படி சொன்னாங்கன்னா இப்ப வந் வந்து நாங்க ஏர்லி மார்னிங்கே போனும் போய் நாங்க புக் பண்ணோம்
அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அந்த போய்டிட்டு வ அந்த அந்த அதுஅந்த டைமிங் வந்து உட்கார்ந்து இருக்க வந்துட்டு தானே அடுத்து நம்ம ஏற முடியும் அ அதுல வேணா வெயிட் பண்றாப்பல இருந்திருக்குமோபாங்க ஆனா நாங்க போன டைம் கரெக் டா இருந்தனால நாங்க போயிட்டோம் ஓ அதுக்கு அதுல வேணா அப்படி வேணா சொல்லிருப்பாங்க
சரி சரி அதுக்கு தான் நா கேட்டேன் அப இந்த மூணு நாள் தங்குற இடம் எல்லாம் வந்து சேப்டியா இருந்துச்சா
ஆஹ் அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஒவ்வ நம்மளா பார்த்துதானே ரூம் எடுத்துக்கிட்டோம் வொவ்வொறு எடத்துலய்யும்
சரி உம்
நீங்க நீங்க போற வழியில கூட கப் இப்ப போனாக்கா கூட சுருவீக்ல சுருளிக்கும் போயிட்டு போகலாம் காலை டயத்துல போய பனியண்ண அங்கே போய் குளிச்சு கழிச்சிட்டு அப்புடியே ஹோட்டல்ல சாப் விட்டு அதுக்கும் அஹ்ம் சுருளி அஹ் ரெண்டு ரூட்டு போகுது ரைட் சைடு ஒரு ஊர் போகுது லெப்ட் சைடு ஒரு ஊர் போகுது சென்ட்ரல் இருக்கு ஆஹ சொர்லி அதனால நீங் போற வழியிலேயே இதையும் முடிச்சுட்டு போயிரலாம் குளிக்கிறதுக்காண்டிய குற்றாலம் மாதிரி இருக்கு
இப்ப நம்ம காரு புக் பண்ணாாதானே இடையில போ முடியும்
பஸ்ல போனாக்கா நேர போயி இதுல இறங்கிட்டு கம்பத்துல இறங்கிட்டு அங்கிருந்து சுருளிக்கு பஸ் இருக்கும் என்ன அலைச்சலா இருக் கோஞ் தயார இருந்தாக்க நம்ம ஃபமிலி மட்டும் எங்க வேணாலும் நுப்பாட்டிக்க எல்லாம் அது போங்க
அதுக்கு நம்ம காரே சூஸ் பண்ணிக்கலாம் பசங்கள கூ கூப்பிட்டுக்கிட்டு போயி அளஞ்சி
இருக்க முடியாது அதுக்குத்தா காரே பெஸ்ட்டு உம்
உம் டிராவல்சு ஒரு இதா நீங்க பாத்து சொல்றீங்களா அப்போ
ஆஹ்
இவ ஒரு நல்ல டிராவல்ஸா பாத்து சொல்லுங்க எங்களுக்கு அது நா இந்த வீ அது மாரி
ம் ம்
ஒரு த்ரீ டேஸு
அப்டி பாத்தா பஸ்ட்டே போயிருந்துருக் கெளம்புல இனிமே நீங்க போயி ஆனா இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கு இப்போ இப்ப கெளம்புனா இங்க இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு அங்கிட்டு போனாக்கா கூட நல்லா உம்
அதா நாங்க போற ஐடியாவே இல்லப்பா சும்மா இங்க லோக்கல்ல எங்கயாவது போயிட்டு வரலா லாங் ட்ரிப்லா போற மாரியே இல்ல எல்லா ஏ பையந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போறாங்க நா அத அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு
ட்டு வந்தப் இப்டி இருக்கு இப்டி இருக்குன்றதோட இவனுக்கு ஆச வந்திருக்கு
ஆ அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னாங்க சேரி நம்மளு போயிட்டு வருவோ ஒரு த்ரீ டேஸ் போயிட்டு வரலா அப்டின்னு சொல்லி சொல்லி இப்பதா ஆ பிளான் போட்டோ அதும் இந்த வீக்கே போயிட்டு வந்துருலா
ம் ம் ம்
அப்டின்ட்டு
மூணு நாளுனாக்கா எப்பிடியு சனி ஞாயிறு திங் இங்கல வரும் வந்துரும்ல
ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க வந்து எங்களுக்கு வந்து காருக்கு மட்டும் பேரு
சரி சரி ஆஹ் இது எவ்வளவு கேக்குறாங்க என்ன ஏது டோலு நம்ம எடுத்துக்கிறணுமா டிரைவருக்கு இப்ப எவ்வளவு என்ன
உம் அத நீங்க கேட்டு சொல்லுங்க எனக்கு வந்து இந்த இந்த வீக் போற மாதிரி பாருங்க
ஆஹ்
பாத்துட்டு டிரைவரும் வந்து அதான் நீங்க பேசுனாலே தெரிஞ்சிரும்ல அங்க
இல்ல அவங்களே காருலே காரு நம்ம புக் பண்றோம்ல அவங் அவங்களே அனுப்பிடுவாங்க
அவங்களே அனுப்புவாங்கப்பா ஆனா டிரைவர் வந்து கொஞ்சம் பசங்களோட போறதுனால பாத்துக்கோங்க அவர் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ண்ணிட்டுலா இருக்க போறாரு பேம்பன்
இல்ல நம்ம வந்து ஆல்ரெடி இங்க ஓனர்கிட்ட பன்றோமுல்ல பேமிலியா போறாங்கன்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஆள அனுப்பிருவாங்க
சேப்டியா இருக்கற மாதிரி பாத்துட்டு எனக்கு டிராவல்ஸ் பாத்துட்டு சொல்லுங்க உஹ் உம் நான் கூப்புடுறேப்பா நீங்க விசாரிச்சுட்டு சொல்லுங்க நான் இந்த வீக் போறா மாரி பாருங்க ஆஹ் செரி வைக்கவா
ஆஹ் ஓக்கே
ச்சி